ஹலோ
கேக்குதா
ஆ‌ கேக்குங்க தோழி உம் ஆ நம் தலைப்புக்குள்ள போய்ல் இருக்காங்ளா
உம் தாலே
நா என்ன தலைப்ப நா உங்களுக்கு சொல்ல விரும்பறே அப்டின்னா ஆஹ் நம்முடைய சுற்றுப்புறத்த எவ்வாறு தூய்மையா வைத்துக் கொள்வது அப்டின்றத பத்தி நம்ம ஒரு சின்னதா உரையாடிடலாம்
உம் கண்டிப்பா கண்டிப்பா தோழரே நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க நீங்களே ஸ்டார்ட்
ஓகே ஒன்னு பிரச்சன இல்லைங்க ஆக்சுவலா நா என்ன நெனைக் றே அப்டின்னா எனக்கு உண்மையிலேயே வந்து இந்த தூய்மையா வெச்சுக்கணுங்கறது வந்து எனக்கு ரொம்ப புடிக்குங்க அதாவது எந்த ஒரு பேப் பேப்பர் கிழிச்சி எறிஞ்சாலோ இல்ல எதாவது தூள்தூளா அங்க இருந்தாலோ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கனு நெனைப்பே என் ரூமு செரி என்னோட டெஸ்கும் செரி எதுவுமே வந்து ப்ராப்பரா இருக்கணு அதாவது அது அது அங்கங்க இருக்கணு அப்டின் நெனைப்பே இந்த குப்பைகள்லா வந்துட்டு குப்பை கூடையில இருந்தாலே அழகுன்னு நெனைப்பே நானு அதே ஒரு அழகு அப்டின்னு நெனைப்பே அதாவது ஒரு எது ஒரு அமைப்பா இருந்ததுன்னா அது அழகுன்னு நெனைப்பே குப்பையை குப்பையிலே நம்ம அழகு பாக்கலா எப்டினா அது குப்ப குப்ப கூடையிலந்தா அது அழகா இருக்கும் பாக்க அப்டின்ற மாரி நா நெனைப்பே இன்னோ ஒன்னு என்னன்னா அ நா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சனிக்கிழம மட்டோ என்ன பண்ணுவே உம் தொடப்பத்த எடுத்துக்குவே அது எத்துன் போய் சொ சொல்லுவிங்க நீங்க என்ன சொல்லுவிங்க தெரில
வாடி நாங்க வந்து அத வாரில்னு சொல்லுவோ
ஓகே ஆ அத நா எடுத்து என்ன பண்ணுவே எங்க கோவில் பெரிய கோயில் ஒன்னு இருக்கு எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு அவுங்க டெய்லியு தா கூட்டுவாங்க அதாவது பெருக்கு தல்லுவாங்க எல்ல பா சுத்தம் பண்ணுவாங்க பட் ஆனா அந்த மதில் சுவத்து வரைக்கு போயிட்டு அவுங்க பண்ண மாட் டாங்க லேடிஸ்லா யாரு பண்ண மாட்டாங்க நா என்ன பண்ணுவே அப்டின்னா இந்த சனிக்கெழம கால்ல மட் என்ன பண்ணுவோ வாக்கிங் போயிட்டு வன்ட்டு ஒரு சாய என்னாள முடிஞ்ச அளவுக்கு நாங்க என்ன பண்ணுவோ அப்டினா அந்த இதுலா இருக்கு குப்பைகள்ல்லா வந்து காத்துல இருந்து இந்த குறிப்பா அந்த பிஸ்கெட்டு சிப் ஓட பாக்கெட்லா நெறைய இருக்கு பசங்க சாப்டு சாப்டு போட்டு போயிராங்க இல்லீங்களா அது வந்து அங்க ரெம்பி கெடக்கு ஒரு பெரிய பேக் எடுத் அது அது உள்ள போட்ருவே அப்டின்டு வந்து மாமரோ இருக்கு அந்த மாமரத்து குப்பையெல்லா அங்க வந்து விழுந்து சோ நா என்ன பண்ணுவே அப்டினா இந்த மாமரத்து குப்பை எல்லா எடுத்துனு வந்து பெருக்கி என்ன பண்ணுவே அந்த பெரிய பேக் கட் பண் முடிச்சு போட்டு அங்கேயே போட்ருவே அவுங்க வண்டி வரப்ப நம்ம குப்ப வண்டி வரப்ப அத எடுத்துடு போய்டுவாங்க இது எதோ சேரி நம்மளால முடிஞ்ச ஒரு சு சுற்றுப்புறத்துல சுத்தமா வச்சுக்கணு அப்ட மாரி நானு இத சனிக்கிழம தோறு பண்ணுவே அதாவது செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி வரைக்கு அத கண்டிப்ப நா பண்ணுவே உங்களுக்கு ஏதாச்சு அந்த மாரி இருக்குங்களா அதாவது உ உ வீட்ட தவிர்த்து நா வீட்ட தவிர்த்தே வீட் ட்லருந்து வெளிய அங்க வந்து நம்மளுடைய சுற்றுப்புறமுனு சொல்ட்டு பாக்க தா
இப்ப வந்து இப்ப நமோ வந்து நமோ நா வந்து நம்ம வாழ்ற எடத்தயு செரி இதே நமோ ஸ் ஸ்கூல்ல எங்கேயாது ஒர்க் பண்ணா பள்ளிக்கூடோ அதுக்கப்றோ நம்மளுடைய தெரி அதுக்கப்பற் இந்த நீர்நிலைகள் அ அந்த மாரி எ எடத்துல வந்து நம்ம சுத்தமா வச்சுக்குணு ஏனா நம்ம அப்டி சுத்தமா வச்சிருக் இருக்கிறதுனாலதே நாம என்ன அத சுத்திதான இருக்கோ அப்டிங்கிறப்போ அத சுத்தமா வச் ச்சிருந்தா மட்டுதா நாம வந்து தூய்மையா ஆரோக்கியமா இருக்கலா அப்டிங்கிறப்ப வந்து இயற்கையை வந்து பாதுகாப்பு இருக்கிறது வந்து ஆ ரொம்ப அவசியந்தா அப்டிங்கிறதுனால நாமோ இருக்கிற எடத்த சுத்தி ஃபுல்லாத்தையிமே நாம வந்து சுத்தமா வெச்சுக்கணு இப்ப நீங்க சொன்ன மாரிதா குப்பையோட வந்து வந் து எங்கேமே வீசக்க கூடாது எங்கே வேண்ணா போடலா அப்டின் சொல்லிட்டு போடாம குப்பைய வந்து குப்ப தொட்டில போட்டாதே அது வந்து நல்லது அதுமில்லாம இப்ப பாருங்க இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்குல்ல அத வந்து நம்ம பயன்படுத்றத கொறச்சிக்னாலே ஆ நமக்கு வந்து ஆரோக்கியமாவு இருக்கலா நம்மள சுத்தி இருக் தே எடத்லியு இந்த பிளாஸ்டிக் பொருட்கள அதிகமா யூஸ் பண்ணாம இருந்தா ரொம்ப நல்ல இருக்கு நெறைய நோய்கள் பரவாம இருக் கோ ஆ இப்ப வந்து ஆ இன்னொன்னு சொல்லலா ஆ நம்மோம் எப்டி சொல்றது நம்ம தண்ணீ இருக்குல்ல தண்ணீரை வீணாக்காம அத சேமிச்சு அதுக்கப்றோ இந்த நீர்நிலைகள்ல வந்து சில நேரங்கள்ல வந்து நம்ம தண்ணி கொளத்துல வந்து இந்த ஆடு மாடு இதெல்லா கழுவுறாங்கல்ல குளிப்பாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாரி குளிப்பாட்டும் போது அந்த தண்ணீர் அந்த ஆறு அந்த குளமோ குட்டியோ அது ஃபுல்லாமே ரொம்ப மாசு பட ஆயிரோ அந்த மாரி நம்மோ பண்ணாம அத தனியா அதுக்குன்னு ஒரு இது வெச்சு பண்ணா நல்லா இருக்கும் அப்டிங்கறது என்னோட கருத்து
ஆமா இதுல அஹ் நீங்க இந்த ஆறு கொள குட்டேன்னு சொன்னோவு தா எனக்கு ஒரு ஞா பகோ எங்களுக்கு இன்ன ஒரு ரு பழக்க என்னனா காலைலங்காட்டி வந்து இந்த நடைபயிற்சி நாங்க போவோ உம் ஒரு மண் நேர போவோ அப்டி நீங்க போற வழில பாத்தீங்க அப்டின்
போற வழில என்ன பாத்திருக்கீங்க தோழரே ஹலோ ஆஹ் சொல்லுங்க ஆஹ் இப்ப கேக்குது நீங்க பேசுறது
ஓகே ஓகே ஆஹ் என்ன பண்ணுவாங்க அப்டினா இந்த ம் போறப்ப பஸ்ல போறப்ப என்ன அப்டியே தூக்கி போட்டு போயிடுவாங்க எப்டி தூக்கி போட்டு போய்டுவாங்கா அங்கங்க அப்டி அப்டியே போட்டு போய்டுவாங்க இது நாங்க போறப்ப நாங்க போய் நின்ன அந்த ரோட்லே இருக்கு அத என்ன பண்ணுவோ கால்லே ஒதச்சு முடிஞ்சளவு என்ன பண்ணுவோ அந்த ஓர தள்ளிவுடுவோ இந்த பெரிய கல்லுலா இருக்கு இந்த உம் அந்த ஜல்லிக்கல்லா இருக்கு அத தூக்கி வந்து ஓரமா ஏரிய்ற பழக்கலா இருக்குது இதுல இன்னோரு பழக்க எங்களுக்கு என்ன இருக்கு அப்டின்னா இந்த கல்வத்த சொல்லுவாங்கள இந்த பராபி சொல்லுவாங்க அதாவ்து என்ன பண்ணுவாங்கனா கீழ தண்ணி போகுல மேல கால்வா மாரி கட்டிருப்பாங்க மேல வந் து ஓயிட் அன் பிளாக் வந்து அடிச்சிருப்பாங்க வாகனங்கள் வந்து பார்த்தவோ தெரியணுன்றத்துக்காக பாத்ருக்கீங்களா அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க போஸ்ட்ரு ஓட்ருவாங்க எங்களுக்கு என்ன ஒரு பழக்க அப்டினா அந்த போஸ்ட்ரு கிழிச்சேரிஞ்சிருவோ எதுக்கு அப்டின்னா இப்போ இவ்ங்க இவ்ங்க தெரிஞ்சுதா ஒட்றாங்களா தெரியாம ஒட்றாங்களா எனக்கு ஒன்னுமே புரிய மாட்டேங்குது அத வந்து அது ஒட்டைங்க அப்டியா எதுக்கு பிளாக் அன் ஒயிட் அப்டினா அங்க ஒரு கல்வெட்டுருக்குனு தெரிஞ்சுக்காக தா வந்து அந்த ஒயிட்டு பிளாக் வந்து ஓ அடிக்கிறது இவ்ங்க என்ன பண்றுவாங்க அந்த ஒற்றிட்தா இப்ப யாரு நம்மளுக்கு போஸ்ட்ரு ஒட்டிருந்தா என்னாவ்றது அந்த அந்த ஒரு அங்க ஒரு நிலை இருக்கதே அவ்ங்களுக்கு யாருக்கு தெரியாது நைட்ல ட்ராவல் பண்றப்போ இப்போ நாங்க என்ன பண்ணுவோ அப்டினா அது வந்து அவாங்கள வந்து ஒட்ட சொல்ல முடியாது நாங்க என்ன பண்ணுவோ போறப்ப என்ன பண்ணுவோ அப்டி இந்த அளவு வந்து எல்லாத்தையு வந்து கிழிச்செரிஞ்சிருவோ அஹ் அந்த பேனர்லா வந்து கிழிச்சு பழக்கங்க அப்பறமேட்டு வந்து இதுக்குல போவோ இந்த இணையா ஆறு கொள ஏரிக்குல போன அப்டின்னா அங்க எதாச்சு ம் பா பாசி படர்ந்தாலோ எதுவு இருந்தாலோ வந்து அதையு எடுத்துன் நாங்க என்ன பண்ணுவோ மேல வந்து தூக்கி போற பழக்க இருக்குங்க
சூப்பர் சூப்
ள வந்து என்னென்ன ஆமா எங்க எங்கெல்லா எங்க கண்ணுல படுதோ நாங்க அத என்ன ஏங்க குறைந்தபட்ச முயற்சிதா அதிகலாம் போய் இதுலா போய் எடு எடுத்துக்க முடியாது குறைந்தபட்ச முயற்சிதாங்க சும்மா எதாயாவ்து நாங்க அத எடுத்து எங்க
அதெல்லா அதெல்லா நல்ல விஷயந்தா இப்ப நாங்களுமே நானு பண்ணிருக்கே எப்டின்னா இப்ப பூங்காக்குலா நாங்க போவோ கொழந்தைங்கள கூப்ட்டுட்டு அந்த பூங்காக்குலா போனா சம் டைம் அங்க வந்து இந்த துப்புறவு பணியாளர்கள்லா இருக்க மாட்டாங்க எங்க ஊர்ல இருக்க பூங்கால அங்க பாத் ரொம்ப குப்பையா இருக்கும் அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்ன்னா நாங்க எங்க அக் அக்கா எல்லாம் சேர்ந்துதான் போவோம் ஏன்னா நாம நம்மளோட குழந்தைங்க தான் அங்க விளையாட போறாங்க அப்படிங்கிறப்போ அது பார்க்கும் போது குப்பையா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அங்க ஏதாதது கிடந்துச்சு என்ன அத அப்படி லைட்டா கூட்டி அதெல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணூவோண்ணா ஆஹ் அந்த ஓரமாவே இந்த கீஸ் இருக்கும் அதுல எதுலயவது கட்டி நம்ம வெச்சு மறுநாள் வந்து குப்ப வேண்டி வரும்போது அத எடுத்து போட்டுப்பாங்க ஏன்னா இப்போ உள்ள காலத்துல வந்து மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகம் பெருகிட்டே இருக்கு ஆஹ் அந்த எப்படி சொல்றது அதனாலயே நம்மளுக்கு வந்து சுற்றுச்சூழல்ல வந்து மாசுபாடு வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே வருது மக்கள் என்ன பதிப்பு நீங்க சொன்ன மாரிதான் பஸ்ல போகும்போது இந்த குப்பையை வீசிட்டு போறாங்கன்னு சொல்றீங்கல்ல எங்க பாத்தாலும் எங்க வேணா குப் குப்பய அவங்க பாட்டுல தூக்கி போட்டாரது இதனால எவ்ளோ எவ் எவ்வளோ நோய் நொடில்லாம் பரவுது டெங்கு காய்ச்சல்லா இருக்கட்டும் மலேரியா இந்த மாதிரி எவ்வளவு இது பரவுது இது நாமளே இது தப்பு பூ அப்படி போடக்கூடாது இதனால நோய் வரும் அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டாலே இந்த மாதிரி சுற்றுச்சூழல் மாசுபாடு வந்து கண்டிப்பா கொறைஞ்சிடும் அப்படி சுட்டுப்புறத்த சுத்தமா வெச்சுக்கிறது வந்து நம்மளோட ஒவ்வொருத்தவங்களோட கடமையே அதுதான். இது எல்லாருமே புரிஞ்சுக்கனா ஆனா இங்க இப்ப யாரு புரிஞ்சுக்கறா என்ன நம்ம போட் தெரியவா போது. நாம வட்டர தூக்கி போட்டு போய் இருப்போம் அப்படிங்ற மாதிரி ஆ தூக்கிப்போட்ருவாங்க இன்னொன்னு என்ன நம்ம இப்ப நம்ம வீட்டுல குப்பைய போட்றோம்ல இதுலையுமே நம்ம என்னப் பண்ணோன்ன இது மக்குற குப்ப எது மக்காத குப்ப அப்படிங்கறத பிரிச்சி குடுத்துட்டேன்னு வச்சுக்கோ வை இன்னு நல்லா இருக்கு குப்பக்காரங்களே சொல்லுவாங்க
ஆமாங்கக்கா நீங்க இப்ப நீங்க சொல்றதலருந்து எனக்கு ஒன்னு தோணுது என்னனா இப்ப வந்து தனி மனித ஒழுக்க வேணு தனி மனித ஒழுக் க்கம் வேணு தனி மனித புரிதல் வேணு இது புரிதல் இருந்து ஒழுக்க வந்துரும் ஒழுக்க வந்தா அந்த ஆட்டோமெட்க் க வரு நா என்ன சொல்லது தெரியுமா நீங்க இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பைலா நீக் பிரிக்க வேண்டா இனி குறைந்தபட்ச ஒரு ஒழு அதாவது உ உங்களை நீ சுத்தமா வச்சிட்டாலே போது உங்களையு உங்கள சார்ந்து சுத்தமா வச்சிட்டா போது நா கூடாது அப்டிம்ப ஆ ஆ எந்த ஒரு குப்பையு போற இப்போ வந்து முடிஞ்சளவுக்கு வந்து பாக்கெட்ல வச்சுட்டு பேக்ல வச்சுட் நமக்கு அந்த பழக்கமே கெடையாது ஆ பாக்கெட் டிக்கெட் பாக்கெட்லயே தா வச்சிக்குவேன் எனக்கு என்ன வெளி கீழே எறங்குவ பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ண எடுத்து போட்டுருவே இப்டி பாத்துறப்ப என்ன பண்ணுவே இப்போ சென்னைக்கு ரொம்ப டீசென்ட்டா போவேண்டியதிருந்துது நா என்னுடைய ரயில் டிக்கெட் எடுத் அந்த ஒரு டஸ்ட்பின்ல போட்டே அதாவது கரண்ட் ரன்னிங் இருக்கு ஆக்சுவலா இன்னு கட் ஆவல சர்வீஸே இன்னு கட் ஆகல அத தூக்கி அதுக்குள்ள போட்டுட்டே டீ குடிக்க எறங்குனவ ப டிக்கெட் எடுத் தூக்கி இதுக்குள்ள போட்டுட்டே நாலஞ்சு டிக்கட்ருக்கு தூக்கி அந்த டஸ்ட்பின்ல போட்டுட்டே அதுக்கப்ப சொல்ட்டு அங்குட்டுக்குள்ள கைவுட்டு எடுத்து அந்த கரண்ட் டிக்கெட் மட்டு பாத்து எடுத்தே ரொம்ப அசிங்கமா போச்சு எனக்கு இது இது இல்ல பழக்க அது ஆக்ஷுவலா எப்டின்னா நா போட்டத்த பத்தி பெரச்சன பேசல நானு ஆ எனக்கு வந்து அந்த போட்ற பழக்க கெடையாது அது காசக்கி அந்த பே பஸ் எறியிற அந்த பழக்க எனக்கு இல்ல அந்த பாக்கெட்லியே டிக்கெட் பாக்கெட்லியே வைக்க வேண்டியது நம்ம எங்கையாது டீ சாப்டப் போற இப்ப எங்கயாது டஸ்ட்பின் இருந்தா நம்ம அங்க என்ன பண்றது தனிச்சியா வந்து கை ஆட்டோமேட்டிக்கா எடுத்துப்போடுது அப்டி எடுத்து போட்றப்ப என்னா பண்ணுச்சி போதிய டிக்கெட் அதாவது போயிட்டுருக்க டிக்கெட் பஸ்த்துக்கு போட்டேன் அந்த ஒரு சூழ்நில உண்டு சேரி அப்டி சொல்லுவாரு அதாவது இந்த மாரி வந்து ஒரு தனிமொழுது உங்களுக்கு இருக்கணும்
கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா சுத்தம் தான் சுகந்தரும் சுத்த சுத்தம்தா சோறு போடும் அப்படிங்கிற மாதிரி அதனால நம்ம சு பொறுத்து நல்லா வச்சிருந்தாத நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் வாழ்க்கை அடிப்படைய இருக்கிறது நல்லது
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ஆமாங்கஹ சுற்றுப்புறத்த சுத்தமா வச்சுக்கணும் அப்டின்னா அஹ் நீங்க சொன்ன மாதிரி வந்து புரிதல் வேணும் அப்புறம் மட்டும் வந்து தனி மனித ஆ ஒல்
ஒழுக்கம் வேணும் கண்டிப்பா தோழரே
அத அத வந்து அத அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட கருத்து
ஓகே தோழரே சரிங்க தோழரே உங்கள்கிட்ட பேசனது எனக்கு ரொம்ப சந்தோசம் ஆஹ் மீண்டும் அடுத்த கால இனைப்ப நன்றி தோழரே உம் நன்றி